ஆஹ் வணக்க சொல்லுங்க கேக்குதுங்களா உங்களுக்கு கிளியரா
ஹலோ உங்களுக்கு கேக்குதுங்களா க்ளியரா எனக்கு க்ளியரா கேக்குது ஆஹ் கேக்குது எப்ப ஆஹ் ஓகே ஆஹ் சொல்லுங்க ஆஹ் எத பத்தி பேச்லா நைட் உங்களுக்கு டிஃபன்லா ஆச்சுங்களா
இல்ல டிஃபன் அவரு இல்ல அவரு ஃபிஷ்ஷு வாயின்னுவரன்டாரு அதனால அவள்தா அதே டீ பண்ண அவள்தா
ஓ அதுவே ஐ மீன் வெளில கு வெள்ல குக் பண்ணதா இல்ல நீங்க வாங்கிட்டு வந்து குக்
இல்ல அங்க வாங்கி தவா ஃப்ரை ப குக் பண் பண்ணுவாங்க அங்க ஒரு எடத்துல நாங்க மட்டு வாங்கிக்குவோ எப்போ ஆச்சு ஒருவாட்டி
ஓகே ஓகே பரவாயில்ல ஆனா நைட் டைம்ல அந்த மாரி தவா அந்த மாரி ஹன்ஹெல்த்தியா சாப்பிடுறது நல்லது இல்லல்ல
ஆமா சே என்னைக்கோ ஒரு நாள் தா சாப்புடுறோ அவுங்கோ ஆமா
மொஸி ட்லீவ் ஆ வெளி ஃபுட்ட அவாய்ட் பண்ணிடுங்க அஸ் ஆ ஹெல்த் கேர்ல இருக்கிறதுனால சொல்றே
பண்றது ஆனா வந்து இப்போ ஏ இப்போ அவங்க தங்கை பொண்ணுகீகாக வாக்கினு வரப் போறன்னாங்க
ஓகே
உனக்கு வேணுமான்னு கேட்டாங்க சே என்னைக்கோ ஒரு நாள் தான அப்டின்ட்டு சொல்லி நாங்க அடிக்கடியில வாங்க மாட்டோம் மேவு ஒரு டூ மந்த்ஸ் அப்டிதான் ம் ம்
ஏன்னா எனிவே நம்ம சாப்பிடுற ஓகே ஓகே எனிவே நம்ம சாப்பிடற புட் எதுமே சரி கிடையாது அரிசியா இருந்தாலும் அது மருந்து போட்டுதான் வருது பாலிஷ் பண்ணி வருது அதுக்கு மேல மருந்து போட்டு கோட்டிங் பண்றாங்க டிசைனா இருக்கணும் நீட்டா வரணும் அரிசி. பலபலனு வரணும் ட்டூ
ம் ஆமா.
கீறி பழம் எல்லாமே வந்து ஒரு ஏதோ ஒரு இதுலதான். வந்து வருது அட்லீஸ்ட் இத சாப்பிட்டாலாச்சி ஏதாவது. ஆமா. இது இத சாப்பிட்டாலாச். எதாச்சும் கொஞ்சமாவது ஹெல்த் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டனா அவன் என். போடுறான்னு தெரியாது என். இத்தன்நாள் என்னென்னு தெரியாது அது என்ன.
எல்லாம் வேறயா ம் நாங்க ரொம்ப மோஸ்ட்லி வாங்க மாட்டோம். ம் ஆமா இல்ல அது மட்டு. ட்டும் அங்க டெய்லியுமே வாங்குறாங்க அது மட்டும் தெரியும் எங்களுக்கு. டெய்லியுமே காலியாயிடும் அந்த இடத்துல ம் ப்சர்வ் பண்ணி போறதில்ல.
பேக் பேக்கிரவுண்டுல என்ன நடக்குதுன்ன நமக்கு தெரியாதுல்ல மேலோட்ட. நம்ம நம்ம பார்க்கும் போது தெரியும் பேக்கிரவுண்டுல என்ன நடக்குது. யாருக்குமே தெரியாது.
ம் அது உங்க தங்கை பொண்ணு ரொம்ப நாளு கழிச்சு பிஸ்சு சாப்.
போ நீங்க கடல்ல ஒரு அது சொல்லல நான் ஒரு எக்ஸாம்பிள்ளுக்கு சொன்னேன். நீங்க கடல்ல புடிச்சிட்டு வரது ஃபிரெஸ்ஷா வருது. சொல்றீங்கள.
இல்ல இல்ல அது மட்டும் ஃப்ரெஸ்ஷா வராது எங்களுக்கு ஐஸ் வச்சுதானே வருது ஊருக்கு ம் ம்.
போறது ஒ ஒ திங்க்கிழம. ஆன வரது அடுத்த திங்கக்கிழம. தா வருவான் ஏழ் நாள். உம் அவன் ஏழ் நாள் திங்கக்கிழம. புடிச்ச மீனதா நாம அடுத்த திங்கக்கிழம எடுத்துட்டு வருவோ
உம்.
சோ அது வந்த உடனே ஃப்ரெஷ்ஷூன்றது கிடையாது அவன் பிடிச்சதுதா கணக்கு.
ஆமா.
அதுக்கப்புறோ அங்க வந்து அ அங்க வந்து அங்க இருந்து வந்து. து மாறி வரணு. ம்ச் சோ இப்ப ஒரு சில ஏரியாக். க்குல்லா வந்து கடல் இருக்காது சோ அந்த மாரி எடத்துக்கெல்லா வரும்போது ரெண்டு மூணு நாள் ஆகு ஐஸ்லயே.
இப்போ நம்ம எல்லா கடல் இல்லாத இடத்துலதா இருக்கோ அங்க இந்து வர்ரதுக்கு ஒன் ஒன் எப்படியூ ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடு
ஓகே ஓகே
அதனால ஆனா மோஸ்
அதா இன்னிக்கு இருக்கிற கல்ச்சர் வந்து மாறிடுச்சு எல்லாமே வந்து வெரைட்டி ஃபுட்டா சாப்ட்டாதா வந்து சாப்ட முடியு வெரைட்டியா சாப்ட்டாதா வந்து நாக்குக்கு சுவையா இருக்கணுனு
ஆமா நா இப்ப நைட்ல வந்து கொஞ்சோ மின்னே சுண்டல் எத்துக் ன அதுல ஒரு தோச சாப்டறது ஆனா இப்போ உங்க வாயிட்டு என் செய்ட்டுமானு கேட்ட இந்த மாரி ஃபிஷ் வாங்க போற அப்டினாங்க செரி ரெண்டே ரெண்டு போது அப்டின்ட்டு போது அதோட எது டிஃபன்ல்லா இல்ல
எதுவுமே அளவா சாப்ட்டா நல்லது ஒரு சில டைம்ல இருக்கு ஆனா ஒரு சில டைம்ல எதுவுமே சாப்டாமா இருக்கிறது
ஆமா இல்ல ம த்தி கொஞ்சோ ஹெல்த்தியா சாப்ட்டதுனால இப்போ உம்
கொஞ்சோ அந்த ஹெல்த குறைக்கறதுக்கு இப்ப பேலன்ஸா பண்ணீர்றீங்க
ஆமா உம்
சோ இன்னிக்கு தேவைல வந்து பணோ வந்து எல்லாருக்குமே ஒரு தேவயா இருக்கு சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பணத்துக்காக வந்து எந்த வேல வேனா செய்யலானு ஒரு சிலர் வந்து இது பண்றாங்க
ஆனா அந்த் அந்த அந்த மாரி எதா எங்க வீட்ல என்ன உடமான்றாங்ளே நா பட்ச்சுக்குறே ன் லைக் போறேன்ற ஆனா எங்க ஹஸ்பண்டு நீ வேலைக்கு போக் கூடாது வீட்ல தா இருக்கணு இன்னிக்கு எங்களுக்கு கொழந்தையு இல்ல யார் அப்ப நா யாருக்காக இங்கருக்கணு சொல்லுங்க பண பணம் நா வேலைக்கு போனாலு பண சம்பாரிக்லா என்ன காலைல் செஞ்சு வச்சுட்டு போ போறோ ஈவ்னிங் வந்துர போறோ பக்கத்துலே இருக்கு ஸ்கூலோ எதோ ஒன்னு
ஓகே
ஆனா என்ன வீட்டலவுடவு மாட்றாங்க
புரியிது
நம்ப தேவைக்கி நம்பஸ் ச சம்பார்ச்சிக்லால நமக்கு சாப்ட்றத்துகுலா வாயாந்து போட்றாங்க இல்லன் சொல்ல ச நம்ம தேவைக்கி நம்ப சம்பார் ச்சுச்சுக்லா பின்னாடி நம்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம தேவைக்கு நம்ம யாரோ ஒருத்தர டிபண்ட் பண்ணிதா இருக்கோ
உம் ஆமா
த்துல
அது எ தங்கை வந்து அவளு அஹ் நா படிச்சப் டிப்பதா பட்ச்சா அவ ஒரு ஐ டி ஃபீல்ட்ல மாச ஒன்ற லெச்ச ஒரு லெச்ச சம்பாரிக்கிறா உம்
இன்னக்கி இருக்குற நெலமைல ஒன்ற லெச் ச்சமேன்றது அதிகன்றத விட
ஆமா உம் ஆமா அங்க வீட்டு வாடக அவ சாபட்றது
ஆமா
அங்க செலவு போக எதோ கொஞ்சதா சேமிக்க முடியு அங்கல்லா அதா ஒர்த்தர் சேல்ரி அப்டியே சரியா பத் து ஒருத்தர் சேல்ரி செய்து பண்ற அவ்ளதா
ஒருத்தரு சேல்ரி ஆமா ஒருத்தரு சேரி செ சேமிச்சுக்கனு
உம் வீட்டு வாடகல்லா அங்க அதிகோ அங்கெல்லா இருவத்தி ரெண்டாயிர வீட் ட்டு வாடகையே அதுக்கு மெய்ன்டெனன்ஸ்
பா மாச சம்பளமே அவ்ளோ வர்றது கெடையாது பாதி பேருக்கு இருவத்தி ரெண்டாயிரம் வீட்டு வாடகன்னா மாச சம்பளுமே ஒர் ஒரு சிலர் அவ்ளோ வாங்கறத் கெடையாதில்ல இப்பல்லாம் பேசிக்ஸ் சால்ரியெ வந்து பத்தாயிரம் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் அப்படித்தான வாங்குறாங்
அவங்க வ ச சொந்த வீடு சின்னதா இருக்குதுன்ட்டு பெரிய வீடா விடுங் இல்லையே செட் ஆகாது இப்ப நம்மா வந்து
குறதுக்கு ஆசப்படுறது
இல்ல இ ல வந்
ஆடம்ப
வந்து அவங்க வீட்டுல வந்து ரொம்ப சின்ன வீடு சோஃபா இல சோபா அங்க போட்டுறாங்க எல்லா போட்டுறாங்க போனா ஒரு அஞ்சாறு பேரு கூட உட்கார முடியுது இல்ல ஹால்ல சின்ன ஹாலு அதனால இவ போய்ச்ச நம்மதா சம்பாரிக்குமே நமக்கு பெரிய வீடா பாத்துக்கலாம் அத வாடகைக்கு விட்டு கூட அப்படின்ட்டு வாடகை விட்டு பெரிய வீடா பாத்துக்குறாங்க அவ்வளவுதா.
பரவால்ல ஏதோ ஒண்ணு எதையோ ஒண்ணு பேலன்ஸ் பண்ணுது.
உம் ஆமா
ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலமைல சம்பாதிக்கல வீ ல சும்மா இருக்குறோனா யாரு நம்மள மதிக்க மாட்டாங்க. வருமானன்னு ஒண்ணு இருந்தாதா யாராச்சி ஒன்னாச்சி இல்ல வருமானன்னு ஒண்ணு இருந்தா தா யாராச்சி மதிப்பாங்க இல்லன்னா யாரும் மதிக் முடிக்கவே மாட்டாங்க அதுக்காகவே பாதிக்கு பாதி லேடிஸ் வந்து வேலைக்கு போணூ இல்லன்னா நமக்கு மரியாத் இருக்காது அப்படின்றதுக்காகவே அந்த வைராக்கியத்துக்காகவே நெறைய பேர் வேலைக்கு போறத நா பாத்திருக்கே. என் வீட்டுல முடி வி ஓகே ஓகே. அதாம் இல்ல சொல்றே வ வீட் வீட்ல உக்காந்தனா உக்காந்த ஒடனே நம்மள வந்து மெடக்கிடுவாங்க அப்டி அப்டி நம்ம இருக்க கூடாதுன்னு இதுனால எவ்ளோ பேரு வந்து எவ்ளோ பிரச்சனைகளை மீறி வந்து வேலைக்கு போறாங்க
ஆமா
அப்டி இருந்தாதா நம்ம லைஃப்ல எதாச்சு கொஞ்சமாச்சு நமக்குன்னு செஞ்சுக்க முடியு அப்டின்றது
உம் ஆமா
வேற எத பத்தி பேசினா நீங்க எதாச்சும் சொல்லுங்க
அ எதப்பத்தி பேசலாம் உங்களுக்கு நீங்க எதாவ டிஷ் இருந்தா அத சொல்லுங்க
இல்ல நா தா சொன்னேல இப்பதக்கு என்ன கோதுமை தோச தா ஊத்த போறே
அப்டிங்களா மதியம் என்ன செஞ்சீங்க
செய்யணு புரியல அதையு மோஸ்ட்லி நா ஹோட்டல சாப்பிட ஏன்னா காலையில எந்திரிச்சு எனக்கு மார்னிங் புட் மார்னிங் ஃபுட் ரெடி பண்றதுக்கே டைம் ஆயிடும் சோ அதனால மோஸ்ட்லி நா மதியத்துக்கு புட் எல்ல ரெடி பண்ண மாட்ட ரெடி பண்ணாலான இங்க இருந்து நா எ எடுத்துட்டு போனு எடுத்துட்டு போய்டு எனக்கு அங்க டைமிங்க்கு கரெக்ட் சாப்பிட முடியாது
உஹம்
எதாச்சு ஒரு வேல வரும் டெய்லி வந்து நா ஆப்டர்நூன்ல வந்து ஒரே டைம்ல சாப்பிட முடியாது திடீருனு எனக்கு பேஷன்ஸ் அதிகமா இருக்கு பாங்க திடீர்ன்னு கம்மியா இருப்பாங்க வேற எதாவ்து சர்ஜரிஸ் இருக்கு வேற எதாவது ஆப்ரேஷன்ஸ் அந்த மாரி எது நாங்க சென்னையில ஹாஸ்பிட்டல் நேம் வந்து நா அப்புறமா சொல்ற ஆ சென்னையில ஒரு கார்பரேட் ஆஸ்பிட்டல் பெட்டல் கார்பரேட் ஹாஸ்பிடல் ஒர்க பண்றே
அதனால சரியா சா அந்த டைம்லால சரியா சாப்பிட முடியா அதான நீங்க
ஆமா ஒரு சில நாள் பேஷன்ட் இருக்க மாட்டாங்க ஒரு சில சில நாள்ல பிரச்சன கிடையாது எல்லானாலும் ஒரே மாதிரியே இருக்கும் போய் சொல்லணும்ன்றதுக்காக போய் சொல்ல முடியாதுல்ல எல்லனாலும் ஒரு ஒரேமாரி இருக்காது ஒரு சில நல்ல பேஷன்ஸ் இருக்கு மாட்டாங்க ஒரு சில சில நாள்ல இருப்பாங்க ஒரு சில நாள்ல நம்மளே யோசிக்கவே முடியாத அளவுக்கு இருப்பாங்க சோ அந்த மாரி இருக்கே சோ அதனால மதிய இதுல மட்டு எனக்கு டைமிங்க்கே சாப்பாடு எடுத்துக்க முடியாது சோ அதனால அங்க கேன் டீன்ல எந்த டைமுக்கு நா அவைலப்ளா இருக்கனோ அந்த டைமுக்கு அங்க கேண்டீன்ல என்ன இருக்கோ அத சாப்டுப்ப
ம் ம் அவ்ளதா அது நீங்க நைட்டு காலைல மட் ல வீட்ல ஹெல்த்தியா
ஆமா வீட்டுல ஹெல்தியா சாப்டுவ காலைல எக் பாயில் பண்ணிடுவே இந்த சக்கரவள்ளிக்கெழங்குன் சொல்லுவாங்க அந்த மாரி இந்த மரவள்ளிக்கெழங்கு கொஞ்சொ பச்சப்பயிறு வெள்ள சுண்டல் முக்கடல இல்ல சோயா டோஃபு
ம் ம் ம் இந்த மாரி எதாவது சாப்
ஆமா இது மாரி ஆமா இது மா அஹ்
நம்ம சாப்ப டு ப்ரூட்ஸ் சேத்து
ஆமா ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பே இல்ல வெஜிடெபிள்ஸ் து சாலட் மாரி கர்ட் அஹ் அப்ரொ இது வெள்ரிக்கா அப்ரொம் இதெல்லா சேத்து கட் பண்ணி போட்டு வெள்ரிக்கா கேரட்டு அஹ் உ இந்த வேர்க்கடல இதெல்லாதையு போட்டு தயிர் ஊத்தி ஒரு சாலட் மாரி கொஞ்ச சாப்டுப்போ சோ அந்த மாரி
ஆஹ்
செரி ஓகே எனக்கொரு கால் வருது நா கால் கட் பண்ணிக்கிறே
ஆ ஓ
ஆஹ்